ஹலோ ம் கேக்குதா
கேட்குதுங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நானு இதுக்கு முன்னாடி யார் யாருக்கோ கால் பண்ணே யாருக்குமே போகல உங்களுக்குதா போயிருக்குது என்னன்னு தெரியல
ஓ செரி செரிங்க
வந்துட்ருக்கு
சரிங்க
கிச்சன்ல ஏதோ வேலை செய்யறாங்களா என்னன்னு தெரியல
நல்லா இருக்கீங்களா
நீங்க
நல்லா இருக்கங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
உம் எல்லாருமே நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எல்லா நல்லா இருக்காங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்க
உம் நான் சும்மாதா இருக்கே நீங்க
உம் நானும்தா
குழந்த வாஸ் கேட்டுச்சு
ஆமா ஆமா எல்லா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சின்னப்பாப்பா மட்டு வீட்ல இருக் க்காங்கோ
ஓ ஓகே ஓகே எத்தனை குழந்தைங்க ஓகே ஓகே குட்டி பாப்பாக்கு என்ன வயசு எத்தன மாசம்
லெவன்
ஓ ஓகே ஓகே பெரியப் எனக்கு ரெண்டு கெழந்தங்க பையன் போர்த்து பாப்பா வந்து பஸ்டன்டாடு
ஓ பரவல காலயிலே வி வீட்டு வேலயிலாம் முடிச்சி அனுபிடீங்களா சரி சரிங்க பிரேக்ஃபாஸ்ட் லன்சு ரெண்டுமே செஞ்சி எடுத்துட்டுபோயிறீங்க குடுத்திறீங்களா இல்ல மதியாம்லஞ்ன்ச் எடுத்துட்டு போறீங்களா
அப்படி கொண்டு போறது இல்ல அது அப்படி காலையிலயே மொத்தமா கொடுத்துறது உம் காலயில டிஃபனு அப்டியால இல்ல
ஓ
இன்னக்கு காலயிலையும் சாம்பாரு போடலான்ட்டு இருந்தேன் அப்ப இப்ப டைம்ஆயிடுச்சு அதனால சாப்பாடு அதே வச்சு கொடுத்து சாப்பாடு சாம்பார் நீங்க
நானும் இதங்க சப்பாத்தி செஞ்சே காலயிலே
ஓவ்
ச உம் சப்பாத்தி செஞ்சு மசாலா செஞ்சு
ஓ ஓகே ஓகே என்ன மசால வச்சீங்க
கேரட்டு கிழங்கு ரெண்டு போட்டு
போவிங்களா ஸ்கூலுக்கு அப்பற எப்டி லஞ்ச்சு
லன்ச்சு கா மதியமே குடுத்துட்டேன் அவ காலயிலே குடுத்துட்டேன் பிரியாணி செஞ்சேனே இல்ல இல்ல பிரியாணி செஞ்சேன்
ஓ கும் ஓகே ஓகே
ஆமா ஆமா ஆமாங்க
ஓகே ஓகே அப்றம் குட்டி பாப்பா எப்டி இருக்கா
குட்டி பாப்பா நல்லா இருக்காங்க
ஓகே ஓகே டயாடயி போயிடுமே
ஆமா என்ன பண்றது
உம் பாப்பா சாப்டலுங்களா
இல்லாங்க ஒரு மணிக்குதான் குடுக்கணும்
ஆமா மணி இப்தானே பன்னெண்டரயாக போகுது
ஆமா
அப்பறோம் உங்களுக்கு எப்டி போகுது லைஃப் எல்லாம்
எப்டி போகுது அதே போயிட்டு இருக்கு தினமும் காலயில எழுந்திரிக்
உம் ஹவுஸ் ஒயிப்னாலே அப்டித்தானே உம் உம் நீ எப்டி டைம் போகுதுன்னே தெரியமாடிக்குது அது கும் எனக்கும் அப்டிதான் உம்
என்ன பண்றது
என்ன டாபிக் பேசலாம்
நீங்க தான் சொல்லுங்க
ஓகே இந்த கெழந்தைக போன் அடிக்கடி பாக்குறாங்கள அதை பத்தி பேசலாமா அதுக்கு ஏதாவது ஒரு அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்குமா அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா
குழந்தைங்களுக்கு போன் குடுக்காம இருக்குணும் அழுதாலும் குடுக் டாது அழுகறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்டின்ட்டுல்லாம் நம்ம குடுக்கக் கூடாது
ம் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல என் ரெண்டு கொழந்த ம் அது என்னோட ரெண்டு கொழந்தங்க ரொம்ப போன் அடிக்டிவா இருக்றாங்க
அததான் சொல்றே நான் இப்போ நான் போன் குடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்றங்க அப்ப நம்ம என்ன செய்வோ சாப்பிடற நாக போன் குடுப்பில்லை ங்களா அததான் சாப் பிடல்லான பரவாலன்னு வுட்ருணும் போன் குடுத்தாதான் சாப்பிடுவேன் சாப்பிட வேண்டா விடுனு எத்தனை நேரம் சாப்பிடாம இருக்கு முடியோ ஆட்டோமேட்டிக்கா வந்து சாப்பிடுவாங்க ஒரு நேரம் ரெண்டு நேரம் அழுகுவாங்க ஆஹ
அதோ ஒரு பெரிய இஷூுவா இருக்குங்க எங்களுக்கு புக் எடுத்து படிக்க மாட்டிகிறாங்க புக் எடு எடுக்கறக்கு அவங்களுக்கு தோணமாட்டிங்குது போனு மட்டும் அப்படியே நம்ம ஒரு நெட்ட டேட்டாவ ஆன் பண்ணி விட்டோனா போதும் அதுவும் கார்ட்டூன்ஸ் மாதிரி இருக்கிறது கூட பார்க்க மாட்டக்கிறாங்க இந்த சின்ன குழந்தைகல ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணிருப்பாங்கள வீடியோஸ் அதுதான்ன பாக்குறாங்க இந்த குழந்த பயங்கரமா உம் குழந்த பயங்கரமா சவுண்ட் போடுது
த்தங்க
உம் உங்களுக்கு மாமியார் இருக்காங்களா குழந்தைல பாக்குறக்கு
ஆஹ் இல்ங்க நாதான் பாத்துக்கணும்
உம்
உஹம் உங்களுக்கு
ஆஹ் நானும் நான் தான் பாத்துக்கணும்
சரி சரிங்க எல்லாம் என்ன பண்றது நம்ம நம்மளே பார்த்து வளக் பார்த்துக்க வேண்டியதா
ஆமா ஒவ்வொரு வகையில மாமியாருக்கு இருந்தனாதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அது நம்மளே பாத்துட்டு போயிடலாம் அப்டின்னு தோணுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாரி சுவிச்சுவேஷன் அமைஞ்சு றது என்ன பண்றது இல்லன்னா நம்ம பெரியவங் ஆமா அவ வுங்க எந்த பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும் நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வேலய பாத்துட்டு இருக்கலான்னு தோணுது
கண்டிப்பா இருந்து ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கூட நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லங்களா
நம்ம பாட்டுக்கு நிம்மதியா ரெண்டு வேலய பாத்துட்டு முடிச்சுட்டு போயிறலாம்
இப்போ உடம்பு முடியல என்ன ஆனாலும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இருந்தாலும் பரவாயில
ம்
பாத்துக்கலாம் கொஞ்ச நேரம் முடியலன்னா தூங்கிக்கலாம் அவுங்க இருந்தா அப்டி பண்ண முடியாதே உஹம் அதுக்கும் திட்டு விழுகும்
ஆமா நம்மளுக்கு உடம்புக்கு இருக்கறது நம்மளுக்குதான் தெரியும்
ஆமா ஆமா இது முடியலன்னா கொஞ்ச நேரம் வீட்டு வேல இருந்தா இருக்கட்டுனு தூங்கி எழுந்திரிச்சு எப்டியானலும் நம்ம தானே செய்ய போறோம் ஆ அப்னா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்வோம் இது இப்ப அவுங்க இருந்தா அப்டி பண்ண முடியாது இல்லையா என்னதான் உடம்பு முடியலனாலும் முதல்ல வீட்டு வேல‌ எல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு என்னனாலும் பரவால ஆ அவுங்களுக்கு செஞ்சு குடுத்துட்டு முடியலனாலும் பரவாயில்ல நம் மிஷின் மாதிரி
உம் நிறைய பேரு இப்டிதான் சொல்றாங்க
ஆமா ஆமா ஹஹ
பண்றது
என்ன பண்றதுங்க கஷ்டம்தான் உங்களுக்கு இருக்காங்க மழைங்கெல்லாம் எப்படிங்க கிளைமேட் எப்படி இருக்கு
கிளைமேட் எல்லாம் அப்டியே ஊட்டி கொடைக்கானல் ரேஞ்சுக்கு இருக்குங்க
இருக்குங்களா இங்கயும் அப்டிதான் காத்து அடிக்குது மழை அடிக்க போகுதுன்னு ஆமா ஆமா இல் ஸ்டேஷன் தாங்க நாங்கெல்லா மலை பகுதி தான்
ஓ
உம்
ஓகே ஓகே வேற என்னங்க
வேற என்னங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க போன் குடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க
அதுதானே எதுவுமே பண்ண முடி இருறாங்க எப்டி இது பண்தூனே தெரியல அத ஐடியா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்
ஆமா என்னோட குழந்த வந்து போன் எடுக்கதது என்னோடத எடுக்க க்குறதில அவங்க அப்பா ஓடாத எடுத்து இருக்காங்க வீட்டு வேலயில இருந்து வந்தது அப்பறம் அவங்க அப்பாக்கு வந்து எடுக்க
ஏய் உங்களோடத எடுக்காம அவங்களோட மட் எடுக்கறாங்க என்ன ரீசன் ஓ பரவாயலிங்க அந்தளவுக்கு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க
ஆமா தொட்டா சிட்டு விழுக்குன்னு பயம் அதுக்கே ஆயந்திரம் ஏழு மணி ஆனவுனா ஒரு தட போன் கொடுங்க ஒரு தட போன் கொடுங்கு ரெஃஉஎஸ்ட்டு பண்ணுவாங்க ஏன்னா அப்பாக்கு ஒரு தடவ போன் பண்ணிட்டு குடுக்குற எங்க இருக்கீங்கன்னு கேக்குறேன் அப்படின்னு வந்தவனே அப்பாட்டு போன் வாங்கி போன பகரீல்ஸ் பாருத்துட்டு வேண்டியது
ஓகே ஓகே உங்களே மாரிதான் இருக்கணும் போல்ன்றுக்கு நேத்து ஒரு சிஸ்டர்ட்ட பேசின அவங்க இருந்துட்டு என்னங்க நம்மளுக்கு அவங்க சைலன்ட் ஆன போதும் அதுக்கு வேண்டிய கொடுத்தர்றது அப்டி
நான் அதுக்காக தான் சொல்றேன் அதுக்காக தான் சொல்றேன் நான் என்ன பண்றேன் என்ன பண்றாங்கன்னா தப்பு குழந்தைங்க இப்ப சின்ன கெழந்தைங்கான இருக்குன்னு வைங்க அவங்க சாப்பட மாட்டேன்றாங்க அங்க இங்க தூக்கிட்டு போனோன்ட்டு கையில போன் குடுத்து உடக்கார வச்சட்டன ஒர இடத்துலய உட்காந்
அதுதான் அதுதான் நம்மளுக்கு
அப்டியே ஊட்டி ஆ அப்டியே அப்டியே ஊட்டிடல அப்டியே ஊட்டிடலாம் அப்டின்னுட்டு நம்ம நம்ம வேலய இலபமா முடிக்கிறதுக்காக கெழந்தைங்கள
ம் ம் அத அவங்க சொல்றாங்க அப்டி குடுத்து அவங்க தான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சாப்படறாங்களாமா எவ்வள சாப்பாடு உள்ள போகுதுன்ன கூட தெரிதுல தெரியுது இல்லயா அந்த அளவுக்கு நல்லாசாப்டுறாங்களா
ஆ அப்டின்னு நம்ம பண்ண கூடாதுங்க கெழந்தைங்க என்ன சாப்படணும்னு கெழந்தைங்களுக்கு தெரியணும் அங்க காட்டி இங்க காட்டி எப்டியோ ஊட்டு உட்டி வைக்கணும் பசு சீன கொஞ்சம் சாப்பட்டாங்கான பசு சீன கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்க போறாங்க கொடுக்க போறோம் அத விட்டுட்டு நான் போனை கொடுத்துட்டு உ உடக்காந்து எடுத்து அங் நம்ம ஊட்டிடலாம்னு வச்சோன்னு வைங்க அது போன் நமக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க டிவிலயே பாருங்க அந்த பொம்மை சேனல் போட்டுட்டா அவ்வளதான் மாத்தவே மாட்டாங்க
ஹம் ஹம் அதுவும் அப்டியே ரெகுலரா ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் கோக்
ஆமா ஆமா கெழந்தைங்க பழக்கத்தல மாற்றுறதுல தான் அங்கே இருக் ஒரு நாள் சாப்பட மாட்டேன்னு அழுகுவாங்க அதுக்கப்பறம் ஆட்டோமேட்டிக்கா பசிச்சா சாப்பட்டு தானே ஆகணும் எத்தனை நாள் சாப்படாம இருக்க முடியும்
ம் ஒன்னு டிவி இல்லன்னா போன் ரெண்டுல ஏதாவது ஒன்னு ஓடிக்கிட்டே தா இருக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டுமே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்டிதான் ஓடுது
இப்ப ஸ்கூல் ஆனவனா கொஞ்சம் பரவாயில்ல இல்லங்களா
ஆகணும்
ம் போய் போயிரணும் வந்தாப்ப எழுதுறது படிக்க ருக்கோ
ம் ஆனாலுமே வந்து அந்த ஹோம் ஒர்க் முடி பச்ச உடனே உடனேவே அந்த போன் தான் இப்போ டிவி கூட ஆன் பண்றது இல்லங்க ஆனா எனக்கு இது ரொம்ப ஒரு பெரிய தலைவலியா இருக்கு என்ன பண்றது அது கொஞ்ச நேரம் பாத்துட்டு வச்சா கூட னைட்டு
திட்டுங்க போனை தொடக்கூடாதுன்னுங்க போனை எடுத்து வேற பக்கம் வச்சுருங்க அவங்களுக்கு தெரியாத பக்கம் வச் வச்சுருங்க மொபைல சைலன்ட்ல போட்டுட்டு வேற ஏதாவது இடத்து செல்ல மாத்தி வச்சருங்க
உ ஹும்
ம் அந்த மாரி பண்ணுங்க ஆமா ஆமா அந்த மாரி பண்ணுங்க ஏன்னா நம்ம கெழந்தைங்கள நம்மதானே மாத்தணும் கண்டிப்பா
ஓக்கே ஓக்கே ஓகே சிஸ்டர் நம்மளுக்கான டைம் முடிஞ்சு போச் ச்சு நான் இப்ப வந்து கட் பண்றேன் டென் மினிட்ஸ் ஆய் ஆக போகுது ஆஹ திரும்ப கனைட் கால் பண்றேன் ஆஹ் ஓகே